ம் பொறுங்கள்
நான் சொன்னேன் அல்லவா எனக்கு கல்லூரியில் ஒருவன் இருப்பான் சொல்வதற்கு மாறாகதான் பண்ணுவான் என்று
ஆமா நான் அவ என்னுடைய தலைவன் அவன்
அவன் இன்று வரவே இல்லை மிகவும் வருத்தமாக இருக்கிறது ஆமா மிஸ் அதேதான் ஆமா ஆமா இன்று மறக் க்காமல் வாரணும்ன்னு எல்லோரும் அது மட்டும் இல்லாம வெள்ளி உடை அணிந்துதா வரணும் என்று கூறினார்கள் அதுனால் எனக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது
அடாவடி பண்ற பையனே வர்ல நம்ம ஏன் போனும் என்றா
விட்டது இன்று நான் எனது ஆசிரியரிடம் திட்டு வாங்கினேன்
நீங்க எப்ப ஆசிரியரிடம் திட்டு வாங்காம இருக்கீங்க அதை ம் சொல்லுங்க
அவள் என்ன கூறினாள் ஒரே கல்லில் ஒரே பள்ளியில் இருந்து வந்தவர்கள் எல்லா ஒன்றாக உக்காரக் கூடாது
உம்
என்று கூறினாள் நான் அப்பொழுதுதான் உட்காருவேன் என்று உட்கார்ந்திருந்
அதாவடி வராதங்கெட்டி நீங்க அந்த எடத்த புடிச்சுட்டீங்க
ஆம் உக்காந்திட்டே நாம் ங்கள் என்னை பார்த்து அசிங்கமாக திட்டினாள் திட்டி நான் சொல்வே சொல் ல்ற இடத்தில் தான் நீ உக்கார வேண்டும் அல்லது இந்த அறையில் இருக்காதே வெளி போய் விடு
ம்
என்று எல்லோரும் முன்னாடியும் என்னை திட்டி விட்டார்கள்
எல்லாரும் நினைப்பாங்கள் நம்ம கூட திட்டுவாங்க முடியலியே இந்த புள்ள டெய்லியு திட்டுவாங்குதே என்று
இதாங் நான் மிகவும் வறுமையாக திட்டு வருத்தமாக திட்டு வாங்கி கொண்டிருந்தேன்
ஆப்பிள் தோழி எதுவும் பண்ணலையா
ஆப்பிள் தோழி நல்லவள் போல் நடி கொண்டு இருந்தால்
அவள் எல்லாரிடமும் நல்லவர் போல் நடிப்பாள் நம்மளை திட்டு வாங்க வைப்பாள்
அதே தான் ன்ன
அவளிடம் நான் நம்ம எடுத்த இதெல்லா அனுப் ப்பு என்று சொன்னால் புகைப்படம் அவள் திமுறு மட்டுமே காமிக்கிறாள் நான் சொன்னேன் நான் அதை நான் மறுபடியும் இது பண்றே நா ஒரு இது பாத்துருக் க்கே அது மாரி பண்ணி தரே என்று கூறினாள் அவள் பன்னெண்டு மணிக்கே நான் இதான் அனுப்புறேன் நண்பா என்றாள் செரி என்று நானும் அவளை நம்புனேன் அவள் சொ கூ கூறி ஒரு வாரம் கிட்ட ஆகிவிட்டது அவள் எனக்கு அனுப் பவே இல்லிங்
சொல்லுங்கள் நீங்கள் ஒண்ணு நான் இது போடுவேன் அல்லவா புகைப்படம் போட்டு கொண்டே இருக் என்னல்லவா ஒன்ன நெனச்சி அது நீங்க
என் எனக்கு அதை புடிக்கவே இல்லை எனக்கு அது
இது புடிக்கவில்லையா
ட்டே இருக்கு அது எப்டி சொல்றது மேல அது வரங்காட்டி என்னோட இது வன்ட் ட்டு ஓட மாட்டேது என்னோட அலைபேசி
அதை நீங்கள் யா ஆ இது பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள்
எனக்கு அதில் பயன் படுத்த கூட தெரிய மாட்டேங்கிது அதுனால நான் அழித்து விட்டேன்
என்ன ஏது
அதை நான் வந்து இப்ப நான்னு திங்கள் அ ஆ செவ்வாய் இல்லே புதன் என்ற இதில் நான் ம் புது அலைபேசி வாங்கியிருவேன் நான் அதில் ஏத்துவேன் ஏன் எல்லாமே ஏத்துவேன் அதில்
என்ன அலை பேசி வாங்கினீர்கள்
எனக்கு வன்ட்டு ரெண்டு இது இருக்கு உங்களோடது ஒண்ணு உங்களோடது இப்ப நல்ல தானே இருக்கு புகைப்படம் ஆ இ இது வாங்கலான்ட்ருக்கு இன்னொன்னு வன்ட்டு எங்க கண்ணாடி தோழி இரு இருப்பால்ல ஒருத்தி அவளின் புகைப்படமும் நல்லா இருந்துச்சு
ம் ஆனா இதுதான் அவளின் அவளை பார் தா அவளுகளுக்கு பின்னாடிதான் நான் உக்காந்து கொண்டிருந்தேன்
அஹ
அவளிடம் நான் கேட்டேன் அ நான் உனக்கு இதில் கூப்பிடுகிறேன் எனக்கு ஒரு ஐந்து மட்டும்மா ஏன் என்று சொன்னேன் அவள் செரி செரி என்று கூறினாள் தேவையா ம் அத்தான் தெரிந்தவர்களிடமே நம்ம நாள் ஏழு நிமிடங்கள் இதுக்கு மேலே பேச முடியமாட்டிங்கீது தெரியா அவளிடம் நான் என்ன பேசுவேன் அதும் அவளிடம்
அவள் நீங்கள் பேச வேண்டாம் அவளே பேசுவாள் நிக்கள் சும்மா இருந்தாலே போதும் ஆமா அதுனால நா என்னுடைய இருவது இது கூட நான் அவளிடம் மட்டுமே பேசினேன் நாம் எதுமே பண்ண வேண்டாம் அவளே பண்ணுவாள்
ம் அவள் கூறினாள் நான் இவ்ளோ இது பண்ணிருக்கேன் அவ்ளோ இது
அவள் கவிதை எல்லாம் சொல்லுவாள் நம் ம் ம் சொன்னால் அவ்ளோதான் நம் அப்பப்ப அருமை சு அருமை அருமை அப்டி என்று கூறணும் அவ்ளோதா
உம் உம் ச்சு ன்றான்னால் நான் என் வாழ்க்கைவே எடுத்துவிட்டேன் அந்த இதில் உட்கார்ந்து கொண்டிருக் க்கும் போது எனது மூஞ்சி எவ்ளோ கன்றாவியாக ஆகிவிட்டது என்று தெரியுமா என்னை பார்த்தால் உங்களுக்கு அடையாளம் கூட தெரியாது
ம் அப் உம் அடையாளம் தெரியாத மாதிரி பண்ணிட்டாங்களா
அவ்ளோ மோசமாக இருக்கிறது எனது முகம்
ஏந்தான் இப்படி நம் உசிர எடுக்கிறார்களோ எல்லாரும்
எல்லோரும் இன்று நான்னு வேலை செய்யும் இடத்திற்கு சென்றேன் அல்லவா
ஆமா
அங்கே வந்து ஒருவன் இருக்கிறான் அவன் தான் எனக்கு நான் அன்று கூறினேன் அல்லவா எல்லாம் எழுதி கொடுத்தார்கள்
ஆமாம்மா
அவன் நான் அவன் என்னை குள்ள கத்திரிக்கா என்று கூறு கிறான்
எல்லாருக்கும் கொழுப்பு எல்லோருக்கும் கொழுப்பு நமக்குள்ளை சொல்றவர்களுக்கெல்லாம்
என்னை விட மிகவும் சிறிதளவு தான் உயரமாய் இருக்கணு
இப்படித்தான் சொல்வீர்கள்
இதேதான் ஆப்பிள் தோழியும் சொன்னாள் நீ உனருக்கு உயரமாக இருப்பவனே நீ குட்டை என்று
அதேதான்
உம் எனது அம்மா வேறே ஆ நீ பிறரை தொட்டு பேசாதே என்று கூறுகிறாரா ஆனால் தொட்டு பேசுவதே என் இயல்பாக இருக்கிறது யாராவது நான் கூப்ட்டு திரும்பவில்லை என்றால் யார் என்றுதான் நான் பார்ப்பதில்லை
யா அவ்ளோதான் கையை மேலே போட்டுறது
ன்னல்லைத் போவேண்டிது
அவனே அது அதுக்கப்பம் சொன் நனைப்பான் ஐயோ யாரு கூப்டாலு திரும்பிர்ணு
ம் அதுதா தொடல் மட்டும் வாங்க கூடாது எப்டி எப்புட அவனே திரும்பி விடுவா
ஆமா நீங்கள் அடாவடிய் தொடுங்கள் அப்புறம் நீங்கள் கெட்டீர்கள்
இரெண்டு எட்டாம் நாள் அதாவுது நாயித்துக்கிழமை ஒரு தோழி இருக்கிறாள் அவள் ஆ ஆப்பிள் தோழியுடன் ஒரு தோழி இருப்பாள் பாத்துருக்கீங்கல் அல்லவா
ஆப்பிள் தோழியுடன் நம்மளை விட எல்லாரும் இருப்பார்கள்
அடின்னா அ முடி மிகவும் சிறிதளவு வெய்த்திருப்பாள் அதான் அ அதேதான் அ அவள் அவர்களின் அறையில் படித்ததவல் ஒருத்தி இருப்பால் அவள் பெயர் கூட நிலா உங்கள் உங்கள் பின்னாடி முதல் நீங்கள் பள்ளிக்கூடம் வந்த போது உங்கள் பின்னாடி சுத்தி கொண்டிருந்தாள்
அது ஜோ
அவள் அவளுக்கு வந்து க்கு சீரு சீரு
ப்பதா அவுளுக்கு சீரேவா
அவள் எப்போஓ வந்துவிட்டால் ஆனால் இப்பதான் வெக்கிறார்கள் ஆப்பிள் தோழி வெய்ப்பேன் வெய்ப்பேன் என்று ஏமாத்தினால் அல்லவா
அவள் இன்னும் வெய்க்கவில்லை
ச்சு வுட்டால் ஆனால் நம்பளை கூப்புடவில்லை
என்ன ஆஹ ஒரு நாளைக்கு ஒருத்தங்க சங்கடப்படுத்துனா போதுங்க எல்லாருமே சங்கட்டப்படுத்தர் என் நஜ்ஜம்மாவா
ஆமா அவள் வீட்டிலியே யாருயு கூப்புடாம அவள் சொந்தக்காரங்களை மட் டு கூப்ட்டு வீட்டில் விட்டாள்
எங்க பெய்த்தால்
அவள் இந்த இப்போ இருக்க வீடு இருக்குல் அல்லவா
ஆமா இங்க வந்துத்தா வச்சாலா
ஆமா இது வந்து வருஷல்ல ஆவுது இப்ப ப்ப
நம்மளிடம் நான் இன்னும் நினைத்து கொண்டே இருக்கிறேன் அவ சீருக்கு ழபோவோம் நம் எல்லோரும் ஆடுவோம் ட்டு அதேத் நானு அதேத்தா மறுபுடியும் அவளுக்கு சீரு வெக்க சொல்லும்
உம் உம் உம்
உங்குளு சீரு வச்சிட்டாங்களா பா யாருக்காச்சு சீரு வைங்க
அவையன்னா யாரையாவது அடித்து ரத்தம் மறுவி தூத்துருவோமாங்கி
எனக்கு ஆறாவது சைக்கிள் அவனுக்கு ஆறாவது முதலே வச்சுட்டாங்க என்னன்னு கூட எனக்கு இப்ப வக்
அவ் அவ்வு அவளு அவள் வந்து எனக்கு பத்திரிக்கை வைத்தாள் அவள் வைக்கவே இல்லை நானே என்ன என்னை எல்லாம் கூப்ட மாட்டே என்று அசிங்கமாக கேட்டேன் எனது கல்லூரிக்கு வந்திருந்தால்
ஓ கல்லூரிக்கு வந்து பத்திரிக்கை வைக்குறாளா
இல்லை அவ அவர்களின் தோழி பார்க்க வந்தாள் நான் அப்பதான் அவளை பத்தி பேசிக் கொண்டு இருந்தேன் அந்த முடி கம்மியா அந்த ராம் அவர்களுடன் பேசி கொண்டிருந்தேன் அவளை பத்தி
ம் ம்
நா பேசிக்க கொண்டிருக்கும் போது அவள் வந்தவுடனே நான் சொன்னேன் நூறு ஆயிசு இன்னும் அவ கூறினேன் அவள் ஏய் என்ன பத்தி நீ என்ன நெனைச்சிட்டு இருக்க என் எண்ணினால் பின்பு நான் அவளிடம் கேட் டேன் ஏய் என்ன ஏ ஆனாலு சாப்ப்ட மாட்டியா கேட்டேன் அவள் நாவல் நாவல் இதில் இருந்து டக்குன்னு எடுத்து ஒரு பத்திரிகையை எனக்கு வைத்து விட்டாள் நீ வரணும்என்று இப்ப நானும் சேரி என்று அதை வாங்கி எனது பையிக்குள் வைத்துக் கொண்டேன் வைதுக்காங்க ஏ இது நான் ஏன் கேட்டேன் என்றால் ஆ ஒத்தை குரங்கு போல் இருக்காள் அல்லவா அவள் அவள் போகிறாள் அவளுடன் இன்னொருத்தி இருப்பாள் அல்லவா ம் ஆ மயிலாஞ்சி தோழியுடன் சண்ட போட்டாள் அல்லவா ம் அவளும் அவளும் போகிறார்கள் என்று என்னிடம் கூறினாள் அது என் வீட்டுக் கு சிறிது அருகில்தான் இருக்கிறது அந்த இது நடக்க சீர் நடக்கிறது அதனால் நானும் சேரி என்று கேட்டேன் கேட் கும் போது அவள் வா என்று கூறினால் பின்பு முந்தா நேத்து ஆ நேத்து நேத்து நேத்து நான் என்பேன் ஆ கூப்ட்றேன்